வணக்கோ தோழி
வணக்கம்
எப்டி இருக்கீங்கொ
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
இன்னைக்கு காலைலந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
இன்னைக்கு காலைலந்து சோம்பேறித்தனமா இன்னைக்கு ஞாயித்துக்கிழம போச்சா எழுந்தது லேட்டு பிரெட் ஆம்லெட்டு் ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி ஆமா அது முடிச்சோ மதியோ தேங்கா பால் சாதோ சிக்கன் கிரேவி
ஓ அதுவு ஈஸிதா முடிச்சிட்டீங்க
ஆமா முடிச்சுட்ட மீதி வேல இருக்கு அப்டியே பாக்கணு அப்புறமா ஆ சாப்ட்டாச்சு உங்ள்து
ஆ சாப்ட்ட சாப்ட்ட
ம் சொல்லுங்ப்பா உங்களுடைய டைய்லி ரொட்டீன் என்னா
என்னோட டைய்லி ரொட்டீன் நான் கொஞ்சோ கவர்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்க சோ அது போயிட்டு டன் வீட்டுக்கு வந்துட்டு டிரரைவிங் கிளாஸசும் போயிட்டு இருக்க ஒரு மண் நேரோ டெய்லியும் ஆ கார் கத்துட்டுருக்க அதுனால ஆமா
ம்
அது போயிட்டு வந்து வீட்ல கொஞ்சோ கத்துக்க ட்ரை பண்ற ஏனா அ அவுங்க வந்து கிளாஸ்ல சொல்லி் குடுத்தாங்கனா அவுங்க ரெண்டு பிரேக் லா வெச்சிருப்பாங்க நம்ம போடுனாலு அவுங்க போட்டுடுவாங்க அது வந்து அ நம்ம வந்து கான்ஃபிடண்டா நல்லா ஓட்டுறோன்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு நம்ம இருந்துர்றோ ஆனா வீ வீட்ல வந்து நம்ம ஒட்டி பா த்தா நமக்கு தெரிது நம்ம என்னல்லா கத்துக்கிட்டோ அப்டின் சொல்லிட்டு அதனால கண்டிப்பா பயமா இருக்கு ஆக்சுவலா அங்க இருக்கும்போது அவருங்க அவுங்க வந்து அத ஹேண்டல் பண்றதுனால நம்மளுக்கு அது பெருசா தெரில ஆனா நம்மலா ஓட்டும்போது ரொம்ப பயமா இருக்கு அத ஹேண்டில் பண்ற விதோல்லாம் ரொம்பவே பயமா இருக்கு இப்பதா கொஞ்ச கொஞ்சமா கத்துட்டு இருக்க அப்டியே போயிட்டு இரு
சிங்க பெண்ணா இருக்கீங்கோ சூப்பர்
ஆஹா கத்துக்கறே ஏன்னா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டே ஸ்கூட்டி ஓட்ட தெரியு அதுமே அம்மா விடல ஏன்னா எல்லா பேத் பேரன்ஸ்ஸு எப்டின்னா பொண்ணுங்க வ வந்து ஆ பரவல சந்தோஷோ எல்லா பேரன்ஸ்ஸுங்களுக்கு வந்து பொண்ணுங்கன்னா ஒ வெளிய போகக்க கூடாது வண் டி ஒட்டக்கூடாது விழுந்துட்டீங்கன்ன நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எங்ளால உன்ன பாத்துக் க முடியாது அப்டின் சொல்லிட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன விடவே மாட்டாங்க வண்டி ஓட்டுறதுக்கு கூட விட மாட் ட்டாங்க ஆனா நானா அவங்க கிட்ட திட் டு வாங்கி வாங்கி வெளிய போய் இப்ப கொஞ்ச பழக்க பத்திக்கிட்டே அதே மாரி கரு கத்துக்கணு அப்டின்ற ஒரு ஆர்வத்துல இப்ப காருக்குமே போயிட்ருக்கே
ம் நானு வந்து வண்டி எப்டிதா பாக்காத் துக்கிட்டே காலேஜ் போயினுந்தப்போ ஃபிரெண்ட்ஸ் எல்லா எடுத்துட்டு வருவாங்கோ கொஞ் ஆ அப் இப்ப கூட அது எடுத்தாலுமே ஆ பிரேக் போடுறது எ ஸ்டார்ட் ஒருத்தர் பண்ணி தரணு ஆ அந்த இண்டிகேட்டர் அதெல்லா எதுவுமே தெரியாது எனுக் க ஜஸ்ட்டு வண்டி யார்னா ஸ்டார்ட் பண்ணி குடுத்தா ஓட்டுவா அவ்ளோ அந்த மாரி இருந்தே அதுக்கப்றோ தா ஆப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட்டு வண்டி குடுக்க கிடையாது ஆ வ் ஓட்ணுன்னு ஒரு ஆச அப் ப்பா வந்து டி வி எஸ் கொஞ்ச ட்ரைனிங் பண்ணாரு ஒன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளு அந்த டி வி எஸ் பேலன்ஸ் வச்சு நா வந்து ஸ்கூட்டி ட்ரைவ் பண்ணலா அப்டின்ட்டுன்னு ஸ்கூட்டி ஃப்ரெண்ட் கிட்ட வாங்ன இந்தே மாரி தா ஹஸ்பண்டக்கு தெரியாம ஃப்ரெண்டு வண்டிய வாங்கி ஓட்டி ரவுண்ட்டு அடிச்சு அப்டியே கத்துக்கனா இ ஒரு நாள் நா ஓட்டுற அவரே உண்மையிலே ஷாக் ஆயிட்டாரு உனக்கு எப்டி தெரியு தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருந் இப்போ இப்ப நல்லாவே ஓட்ற எல்லா எடுத்துக்குமே எடுத்துன்னு சுத்துற சர்ப்ரைஸ் குத்துருக்க அப்ப கூட எங்க வாங்கி தராரு இன்னுமே வாங்கி குடுக்கல கேட்டுட்டே இருக்கே வண்டி வேணு வாங்கி குடு
இ எம் ஐ போட சொல்லுங்க
அதுதா சொல்லிட்டு இருக்கே ஓ இப்போதைக்கு வேண்டா இரு வேண்டா இரு சொல்லிட்டே இருக்காரு இதுக்கு மேல எல்லா உன்னே நாப் பாத்துன்னுந்தா ஆவாது நானேதா வாங்கன்னு ஸ்டெப் பெட் தென்டர் முடி
கண்டிப்பா ம்ச் ஏன்னா பிள்ளைங்கள எல்லா கூட்டு போய் கூட் ட்டு வரதுக்கு உங்களுக்கு எல்லா வேலைக்குமே அது உதவியா இருக்கு இல்லன்னா நீங்க நடந்துப் போய் நடந்து வரத் நடந்த்கறது நல்ல ஒரு உடற்பயிற்சி தா ஆனா அது எல்லா நேரத்திலயுமே இதே நம்மளுக்கு ஒத்துழைக்காது
ஆமா சில நேரத்துல அவர்கிட்ட சொல்லுவனா இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா காய் இல்ல ஏதாச்சு வீட்டுக் திங்ஸ்ஸு சொன்னாவே உடர் அது கூட உன்னால போய் வாங்கிக்க முடியாதா அப்டின் கேப்பாரு அந்த டைம்ல வண்டி இருந்தாக்க நம்பளுக்கு எவ்ளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல நம்ளே எடுத்துட் போய் நம்ப ப அவர டிஸ்டர்ப் பண் நாம நம்ப வாங்கிட்டு வந்துர்லா அதுதா கேட்டுட்டு இருக்கா ஆனா அவரு வேண்டன்ற மாரி அப்டியே பண்றாரு நானே வாங்குறே பாரு அப்டின்னு சொன்னே இது பண்ணிட்டு இருக்கே கொஞ்சோ ஆமா பர்சனல் அமௌண்ட் எல்லா இந்த சேவிங்ஸ்ஸு இப்டி பண்றது அதெல்லா பண்ணிட்டு இருக்கே கூடிய சீக்கிரோ வாங்கிடுவே ஆமா அது ஒரு எனக்கு ஒரு ஆச
ஒர்க்கு தெரியு கொஞ்சோ கொஞ்சமா அதையு அப்டியே கொஞ்சரா சைட்லே கத்துக்கிட்ருக்கே அப்டியே போகுது போயிட்டு வர்றதுக்கு கிளாஸ்க்கே ஆரி ஒர்க்கு வீட்ல தையல் மிஷினு வச்சிருக்கே
ஆ பரவால்ல நறையா ப்ராசஸ் பண்றீங்க போல
கொஞ்ச கொஞ்சோ தெரியு எனக்கு வேணுன்றத நா எனக்கு வேணுன்னும் போது நான் தெ்சுப்ப இப்ப பொடவ ஓர அடிக்கிறது அப்புறோ லுங்கி வ ஓர அடிக்கிறது வேஷ்ட் டி அதெல்லா இருந்ததுன்னா இப்பல்லா நூறுபா ஐநூரூபாநாலு கேக்குறாங்க நம்ப அந்த அளவுக்கு
குதா
நம்ம வந்து ஆமா அதனால நம்ப கைல நம்ம கத்துக்கிட்டோ அப்டின்னா நமக்காக வாச்சு அது உதவியா இருக்குன்றதுக்காக கண்டிப்பா போய் என்னால முடிஞ்ச
இந்த ஆரியா வொர்க்ல நல்லா சம்பாதிக்கிறாங்கப்பா ஒரு பிளவுஸ்கு எப்டி பாத்தாலு மே டூ தௌசண் போர் தௌசண் பைவ் தௌசண் டென் லக்
ஈஸி தா ரொம்ப பெரியது இல்ல நீங்களு முடிஞ்சா க்ளாஸ்க்கு போய் கத்துக்கோங்க பெண்களுக்கு கண்டிப்பா அது ஒரு முன்னேற்றமா இருக்கும்
முன்னேற்றமா இருக்கு ஆனா டைலர் கோ க்ளஸ் எல்லா கூட போயிருக்கோ கொஞ்ச நாளு ஆ ஒரு அஞ்சு ப்ளவ்ஸ் அப்டி கொரோனா டைம்ல ஸ்டிச் பண்ண அதுக்கப்றோ அப்டியே டச்சு விட்ருச்சி வீட்லியே இருக்குசு ஆமா
இல்ல ஆரா ப்ளவுஸ்ன்றது வந்து ஆக்சுவலா நீங்க வந்து அளவு வச்சு போட்டுட்டு கடைலே குடுத்தா கூட அவங்க தச்சு குத்துட்ட போறாங்க
ஆரியா ஒர்க் பண்றதெல்லா தெரிலப்பா எனக்கு நா ஆனா ப்ளவுஸ் மட்டு ஸ்டிச்சிங் கட்டு கத்துக்லா அப்டின்ட்டு சுடி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கத்துக்லா
ஆ கத்துக்கோங்க நம்பளோட ப்ளவுஸ வாச்சு நம்ம தச்சிக்கலாம்ல்ல
ஆமா அப்படின் தா க்ளஸ் போன அதுதா க்ளஸ் அப்டின் இந்தா போன அங்க போனா கொரோனா பீரியட் அப்போ ஆ அப்டியே மூணு மாசம் அந்த அப்டியே நிக்கிற சூழ்நில வந்து சு ஃபுல்லா வீட்லே இருக்கணுன்ற மாதிரி ஆ எல்லா ஸ்டிச் பண்ணி ஆமா அதுல கொஞ்ச கேப் விட்டதா அப்டியே மறக்க ஆரம்மிச்சுட்ட அது திரும்பி எங்கயாச்சு போனா தா அப்டியே
அப்ப கொஞ்சோ திருப்பி கேட்டு பாருங்க அதைன அப்டியே கொஞ்சோ கத்துக்கோங்க நீங்கல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு உங்ளுக் குலா நல்லா பழக்கோ இருக்கு ப்ளவ்ஸ் எவ்ள அளவு வைக்கணு என்ன வெக் க்கனூ டிசைன் வைக்கணுனா எங்கள விட உங்களுக்குல்லா நல்லா தெரியு ஒரு ஆர்வம் இருக்கு கரெக்டா தெரியு நீங்கல்லா கத்துக்லா கண்டிப்பா உங்களுக்கு பெண்களுக்குல்லா இது ஒரு முன்னேற்றமா இருக்கு நீங்களு ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சா கத்து குடுப்பீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா செய்யற அதுதா செய்லான் தா கொஞ்சோ ஏது இந்த பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா எனங்குட்டு டைம் ஒதுக்க முடியு அத வெரைக்
ஆமா அது வந்து நம்ம ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோந் தா போவோ அதனால நீங்க வந்து கொழைந்தைங்கல ஸ்கூல்க்கு அம்ச்சு ட்டு ஒரு டென் ஓ க்ளாக் மேல கூட உங்களுக்கு டைம் இருந்தா ஆ நேரோ ஒதுக்கி போய்டு வாங்க முடிஞ்ச வரைக்கு முயற்சி பண்ணுங்க
ம் அதுக்காக தா அப்படியே பாத்துட்டு இருக்கு அது அந்த மாரி ஃப்ரீ பண்ணிட்டு எனக்கான டைம் அப்றமா ஒதுக்கிக்லா ஏதாச்சுமஒண்ணு பண்ணணுன்டுதா இருக்கு இன்ட்ரெஸ்ட் தின்னவோ இருக்கு செ கண்டிப்பா செய்வ ஏதாச்சு ஒன்னு செய்வ நேரா இல்லை இப்போதிக் ஏ இந்த ரெண்டு மாச லீவ்ண்றதுனால ஜிம்மு கூட போயிட்டு இருந்தோம்ப்பா பிட்னஸ்காக அதுவு நேரோ இல்லன்ட்டு நா அதுவு போயிட்டு இருந்தோ எல்லா சேந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து ஒரு கேங்கா குரூப்பா ஆ அதுவு இப் து லீவுன்றதுனால அதுவு கேப்பு விட்டுட்டோ அ இதுவு கொஞ்சொ எனக் பிடிக்கு ஆமா எனக்கு எக்ஸசைஸ்ஸு வாக்கிங் போறது இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு ஆ அதா ஆனா வந்து என் கூடோ யாருமே பேர் இல்லட்டுனால கொஞ்சோ அப்டியே நிக் கிறே ஸ்ட்ரக் ஆயி
அது நீங்க எதிர் பா தா எல்லா நேரமு அமையாது நம்ம ஒடம்ப நம்பதா பாதுகாத்துக்கணு அதுனால யாரு இது இருக்காங்க இல்லனாலு நீங்க கொஞ்சோ போயிட்டு ஒங்க ஒடம்ப பாத்துக்கோங்க அப்பதா பிள்ளைங்களுக்கு வந்து ஆரோக்கியமா இருந்து ஒங்களாளயு பாத்துக்க முடியு
ஆமா ஆமாப்பா கண்டிபாப்பா
ம் பரவால்ல ஒங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு மோ ட்டிவேஷன் கத்துக்கிட்டே கல்யாணோ ஆனாலுமே ஜிம்முக்கு போலான்றது நல்ல ஒரு மோட்டிவேஷனால நீங்க சொல்லிருக்கீங்க
ப்பா ஒரு உதாரணமா இருக்கணு இவங்களுக்கல்லா பிட்னஸ்சா இருக்கணு அதல்லா வந்து எங் ன நொம்போ இன்ட்ரஸ்ட்டு தருவோ நா ஓரளவுக்கு இன்ட்ரஸ்ட் தருவோ நா வெயிட் போட்ரக் கூடாது மீடியமா வச்சிக்கணு நம்ப பாடி ஹெல்து நம்ம சொல்ற மாரி வச்சுக் க்கனு அது அவ்ங்க அது சொல்ற மாரி நாம்ம இது பண்ணிக் கூடாது ஏஜ் ஆவ ஆவ அப்டின்றதல்லா ஒரு வே ஹெல்த்து கான்சியஸ ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவே டயட் ஃபுட் பிளான் பண்ணுவே
ஆ டயட்ல ஒடம்புக்கு ரொம்ப நல் நல்லதான என்ன எடுத்துக்கனுன் சொல்லுவாங்க அதுக்கான இது சொல்லுங்க பாக்லா
அதுக்கானதுனாக்கா கா மார்னிங் வந்து இந்த இது சுண்டல் இது வகைகள் எல்லா வருதுல அந்த மாரி இது எடுத்துக்கலா வெள்ளரிக்கா எடுத்துக்கலா பா இது முட்ட பாயில்டு எக்கு எடுத்துக்கலா ஆஃப்டர்நூன் வந்து இதுவே கொஞ்சமா ரைஸு மா இந்த ப்ரவுன் ரைஸ் இந்த மாரி வெரைட்டி ரைஸல்லா இந்த சிறுதானியத்து இதல்லா வருது பாருங்கோ அது எடுத்துக்கலா அது கூட அது கூட வந்து எக்கு சிக்கனு இந்த பு்ரோட்டீனுக்காக சிக்கன் எடுத்துக்கலா ஆ தின்னியப் அப்டியே நைட்டு வந்து பாத்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் குள்ள முடிச்சிற்ணும் எத எடுக்கிறதா இருந்தாலுமே நைட்டு வந்து நம்ம சிம்பிளா தா எடுக்கணு
என்ன பண்ணனு
பசி எடுக்கலனாவா?
பசி எடுத்தா என்ன பண்றது ஏழு மணிக்கில்லா நம்ம சாப்ட்டோ அப்டினா கண்டிப்பா தூங்ரதுக்குள்ள பசி எடுத்துரு குல்ல அப்ப என்ன பண்ணுவீங்க
ஃபில்லிங்கா ஆகுற மாதிரி ஏதாச்சு ஒண்ணு இருக்கு ஆர் டாக்ட்ரு என்னா கன்சல் பண்ணா சாட் போட்டு தருவாங்கோ அந்த மாரி த்ரி இங்குளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது இல்ல அப்பறமா ஏதாச்சு வெயிட் கெய்ன் ஆனா தா உங்குளுக்கு இந்த மாரி தேவைப்படு இப்ப என்னா பண்லா குது அதுக்கான இது வந்து ஒரு ம் இல்ல எங்க்ளுக்கு இப்போ நாங்கோ டயட் ஆமா நாங்க இப்போ டயட் மெயின்டெயன் பண்ணணுனா அது ஃபில்லிங் ஆகுற மாரி ஏதாச்சு ஒரு திட்டா ஃபில்லிங்கா இருக்கு அதுக்கான மாதிரி ஃபுட் எடுக்கணு நாம்போ ஆமா அப்டி எடுத்தா நல்லா இதுவாதா இருக்கு லை ம் ம் ம்
ரொம்ப சந்தோஷோ நீங்க வந்து எக்சசைஸ் பத்தி சொன்னீங்க நறைய விஷயத்த பகிர்ந்துகிட்டிங்க உங்க கிட்ட இருந்து நானுமே நறைய கத்துக்கணுனு நெனைக்கிறே ரொம்ப சந்தோஷோ உங்க கிட்ட பேசுனதுல மி க்க மகிழ்ச்சி ஆ நன்றி பாய்
ஆ ஓகே தோழி நன்றி வணக்கோ பாய்